கேக்குதா
ஆ கேக்குதுங்க சிஸ்டர் உங்குளுக் கேக்குதுங்ளா
ஆ எனக் கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே சிஸ்டர் இப்பதா நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா நல்லா இருக்கீங்களா
ஆ சாப் இல்ல சாய்ஸ் இனிமேல் தா சாப்ணும் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா இப்பதா சிஸ்டர் சாப்ட்டே நானு
ம் என்ன ஸ்பெஷல் ஒங்க வீட்ல
இன்னைக்கி ஸ்பெஷல்ன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கி பருப்பு சாதமும் எக் பாயிலும் பண்ணே சிஸ்டர் நானு
அப்டியா சரிங்க உம் என்ன பண்றாங்க ஒங்க பாப்பா
ஆ ஏ பைய பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு அவுரு
அப்டியா சாப்ட்டு தூங்கியாச்சா
ஆ ஆமா சகோதரி பால் மட்டும்தா சகோதரி கொடுத்தே இன்னு மதியத்துக்கு வந்து இன்னு சாப்பிடலங்களா முட்ட வேக வச்சு முட்ட குடுத்துவுடலான்னு பாத்தே முட்ட சாப்டல ஆமா சகோதரி அதுக்குல்ல தூங்கிட்டாரா இப்பதா ஒரு ஒன்றர மணிக்கு தா படுத்தாரா சரி தூங்கட்டும் அது குள்ள எழுஞ்சதுக்கு அப்புற வந்துட்டு முட்ட கொஞ்ச ஊட்டி விட்டுட்டு பாதி எதாச்சும் பால் சாதம் அல்லது தயிர் சாதம் மாதிரி கொஞ்ச குடுத்துக்கலா அப்டின்னு சொல்
சரி சரி ஓகே ஓகே புரிது சிஸ்டர் எங்க வீட்ல இன்னைக்கி வந்து ம் மீன் கொழும்பு மீன் வருவலு இனிமேல்தா சாப்ணும் சிஸ்டர்
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க அடிக்கடி வந்து நான்வெஜ் எடுப்பீங்களோ
எங்க வீட்ல டெய்லியு நான்வெஜ் தா நான்வெஜ் இல்லன்னா சாப்டவே மாட்டாங்க
சேரிங்க சேரிங்க சகோதரி
ஆ வீட்ல வந்து லேடீஸ் ஆவது என்ன சொல்றது நான்வெஜ் இல்லனா சாப்ட்டுருவாங்க ஜென்ஸ் வந்து டெய்லி நான்வெஜ் இருந்து இருக்கணு அவுங்களுக்கு ஃபிஷ்ஷு இல்லன்னா மட்டன்னு இல்லன்னா சிக்கன்னு இல்லனா நம்ம மட் டன் உறுப்புகள் இருக்குல அதுல எதாவது செஞ்சுறது அப்டி எதாவது டெய்லி செஞ்சுருவோ ஆமா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்கல அவுங்க உங்களுக்கு என்ன சொல்றது டே வீட்லயே சாப்பிட மாட்டாங்க லன்ச் பாக்ஸ்ல எடுத்துட்டு போனா இல்லன்னா சாப்பிடறதே இல்ல ஒரு நாள் கூட எடுத்து செய்யலன்னா திட்டுவாங்க வீட்டுல வந்து இதுக்கு நீங்க இன்னைக்கு செய்யல அப்படின்னு சொல்லி
ஓ இப்ப ஸ்கூளுக்கே வந்து நீங்க நான்வெஜ் கொடுத்து விடலாமா சிஸ் டர் அந்த மாதிரி இருக்குங்களா முன்னெல்லா பாத்தீங்கன்னா அதிக நான்வெஜ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்துல
எடுத்துட்டு போறானு டெய்லி எ பையனே எடுத்துட்டு போறானு எப்படி அ வீட்டுல வந்து பெரியவங்க எடுத்துட்டு போறான்னு அதே மாதிரிதா வய்ட் சாதோ அதுக்கு கூட ஏதாது அ ஏதாது சால்னா ஏதாவது என்ன சொல் கொழும்பு வைப்பல்ல அந்த கொழும்பு வச்சு ஊடுவ அதுதா சாப்பிட்டு வருறவா நான்வெஜ் இல்லன்னா அவனு சாப்ட மாட்டறா
ஓ செரிங்க செரிங்க சிஸ்டர் பரவாயில்ல ஆனா பாத்தீங்கன்னா அப்பெல்லா நாங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து நான்வெஜ் வந்துட்டு அதிகோ எடுத்துக்க கூடாது அப்படின்னுலா சொல்லுவாங்க
அப்படியா இப்பல்லா வந்து பசங்க அப்படித்தா சாப்பிடுறாங்க எங்க வீட்டு ல்ல டெய்லி பாத்து பாத்து பழக்கோ ஆயிடுச்சுல நம்ம வந்து கூட வெஜிடெபிள் குடுத்தா கூட அவங்களுக்கு நான்வெஜ்ல்லா முழுமையா சாப்பிட்டு வராங்க இல்லன்னா அப்படியே கலக்கி எடுத்துட்டு வர்றது நேத்து கூட அப்டிதா நேத்து வந்து கொஞ்சோ அ பீஃப் வேகலன் சொல்லி நா என்ன பண்ணே சரி பரவால்ல வீட்ல வந்து சாப்ட்டுரு சொல்லி அ ஸ் இந் இந் இந்த சாம்பார்ரு அ சொரக் சொரக்கா சாம்பாரு கூட வந்து போட்பீன்ஸ் பொரியலு கட்டி குடுத்தா சாப்பாட அப் அப்டியே எடுத்துட்டு வந்திருக்கா
ஓ நான்வெஜ் வந்து சாப்ட்டு பிரியப்பட்டவங்களுக்கு வந்துட்டு நான் வெஜிடேரியன் வந்து சாப்பிட முடிலைங்ளாட்டுக்கு
ஆமா கூட ஏதாவ்து நான்வெஜ்ருந்னா அத சாப்ட்டுட்டு வந்துர்றாங்க வெஜிடபிள் கொஞ்சோ கொஞ்சமாது சாப்ட்டு வந்துர்றாங்க அது மட்டுமே இருந்தா அப்டியே எடுத்துட்டு வறான் நேத்து பாருங்க அப்டியே எடுத் துட்டு வந்து அப்டியே குப்பைல போட்றது திட்டுறே நீங்க பண்ணதே நல்லா இல்ல எனக் பு புடிக்கவே இல்ல ரொம்ப ச அதிகமா கட்டிட்டீங்கன் சொல்லி எ மேல போடா
அப்படி இல்ல சகோதரி நீங்க வந்துட்டு அவங்களுக் கொழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து நான்வெஜ்ஜே குடுத்து பழக்கிட்டீங்க அதுதா பிரச்சன ஏனா வெஜி வெஜிடேரியனு குடுக்கணு எல்லாமே கலந்து குடுத்தாதா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க
எங்க வீட்ல வந்து நா எப்படினா ஒரு கொழம்பு வைக்கறேனா கூட ஒரு வெஜிடபுள் பொறியலு இல்லன்னா ஏதாது கொழும்பு வெஜிடபுள் கொழும்புருக்கு கூட்டு அந்த மாதிரி இருக்கு கூட நான்வெஜ் இருக்கு கண்டிப்பா ஒரு வெஜிடபுள் செஞ்சுறது நம்ம டெய்லி ஆனா கூட கூட அந்த நான்வெஜ் இல்லல்ல அது டேஸ்ட் அவனக்கு காரஸ் சாரமா புடிக்குது அவனுக்கு நம்ம வெஜிடபுள்ள ஒரு தகுந்த மாதிரி ஆமா நாம நான் வெஜ்ல போடுற மாதிரி அ டேஸ்ட் வந்து அதுல வெஜிடபில்ல அவ்ளவா இருக்காது அவங்ளுக்கு அது மட்டுந்தா சாப்பிட்ணுனா சாப்பிட்ற மாட்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நீங்க வந்து நான்வெஜ்ஜே குடுத்து பழகனால தா ஏனா வந்து காய்கறிலுமே வந்து அதிகப்படியான சத்து நான்வெஜ்ல இருக்க அளவுக்கு காய்கறிலமே அத விட அதிமாவே சத் துகள் இருக்குன் சொல்றாங்க ஒவ்வொரு காய்கறியுமே இருக்
கண்டிப்பா இருக்கு தோழி அதா நம்ம டெய்லி எப்டியாவது சாப்பிட வைக்கணுன் சொல்லி டைப் பண்ணி ட்ரை பண்ணிட்டேருக்றோ ஆனா கூட வந்து அந்த என்ன சொல்றது ஜீன்லயே இருக்குது அது நம்ம எவ்ளோ எவ்வளோ டைப் பண்ணாலு அவங்களா எடுத்துக்கிட்டாதா நம்ம நம்ம ஊட் பண்ணா மேபி அவங்கள சாப்பாட்ல மறச்சு வச்சு குடுத்து சாப்ட வச்சுர்றோ லென்ச் பாக்ஸ்னா அவுங்க தொறந்து அவுங்க எடுத்து சாப்புட்றது அதுல வந்து நம்ம ஒன்னு பண்ண முடியல நம்ம சொல்ல தா முடியு சாப்ட்டு வாப்பா சாப்ட்டுவான் சொல்லி அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு புரியமாட்டேங்குது
கண்டிப்பா அதும் கண்டுபுடிச்சிருவாங்க நீங்கம் வேற குடுத்தாலுமே அவுங்க கண்டுபுடிச்ட்டு நீ எனக் மாத்தி ஏமாத்தி குடுத்திட்டிங்ளா அப்டின் சொல்லி கண்டுபுடிச்சார்றாங்க
ஆமா அதுல ஏதாவ்து என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு பிரைட் ரைஸ் செய்யறோன்னா அதுல முட்ட இல்லன்னா ஏறாளு இல்லன்னா சிக்கன்னு இந்த மாதிரி ஏதாவ்து கேக்குறாங்க அப்டியே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் குடுத்தா கூடயே சாப்ட மாட்றாங்க
அதா சொல்தே அப்டியே வந்து அவங்ளுக்கு பழகிருச்சு பழகிருச்சு பழகிருச்சு என்னா வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து என்ன சுவை வ இல்ல சகோதரி என்ன சுவை நம்ம குடுத்து பழக்கறமோ அதுதா வந்து கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப பாருங்க ஏ பையனுக்கு பாத்தீங்கனா நா வந்து அதிக வந்து சின்ன வயசுலருந்து சகோதரி நா வந்து தக்காளி சாப்பாட்னா ஓரளவுக்கு நா விரும்பி சாப்புடுவோ நாம எங்க அம்மா சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு வந்து கொழம்பு ரசே குடுத் இது கொடுத்தாங்க நா வந்து கொழம்புரசோ வந்து சாப்பிடவே மாட்ட திருப்பி கொண்டு வருவே உங்க பையன் மாரி திருப்பி கொண்டு வருவே இதே வந்து எனக்கு புடிச்ச மாதிரி தக்காளி சாப்பாடோ வெரைட்டி ரைஸோ இந்த மாரி வந்துட்டு ஏதாச்சுமே த தக்காளி பஜ்ஜி இந்த மாரி எனக்கு புடிச்ச மாரி கொடுத்தாதா வந்து நா சாப்புடுவே அதுனாலே வாரத்துக்கு வந்து ரெண்டு தடவ வந்துட் டு வெஜிடபிள் பிரியாணி வந்து இந்த மீன் மேக்கர் ஜோயா போட்டு எனக்கு பண்ணி குடுப்பாங்க இப்ப நா வந்து நா அந்த உணவு வந்து வாரத் துக்கு ரெண்டு தடவ எங்க வீட்ட நா பண்றனால அது பருப்பு சாதம் தக்காளி செய்து வந்து வாரத் துல கண்டிப்பா வந்துட்டு என்னை வா வானு கண்டிப்பா இந்த உணவு வந்து இருக்கு சகோதரி இப்ப அத நா சாப்பறதுனால எ பையனுக்கு அது புடிச்சு போச்சு எ பையன் பாருங்க நா எந்த உணவு குடுக்கறனோ அததா விரும்பறா இப்ப நம்ப வந்து எப்பிடி குடுக்குறோங்குற மோற தா வந்து கடசில முக்கியோ
கண்டிப்பா ஆமா கரெக்ட் தா தோழி நம்ம வந்து அந்த சின்ன வயசுலருந்து என்ன சொல்றது எல்லாத்திலு ஆ வெஜிடபிள் போட்டு ஆ உருளைக்கழங்கு கேரட் பீன்ஸு ஆ பீட்ரூட் அந்த மாதிரி போட்டு நம்ம என்ன சொல்றது அவங்களுக்காகவே செஞ்சு குடுத்தாக் கூட அவங்க வந்து நம்மள சாப்பம் நம்ம எந்த மாதிரி சாப்புட்றோமோ அந்து மாரி தா விரும்புறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் ஏன்னா வந்து இப்ப இருக்கவங்கலா இப்ப இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மோசோ நமக்கு எந்த உணவு வந்து நமக்கு நல்லது இந்த உணவ சாப்புட்றப்ப இது ரொம்ப ஆரோக்கியன்னு சொல்றமோ அந்த உணவு அவங்க நோண்ட்னோ எனக்கு இது புடிக்காதுமா பண்ணாத எது வந்து அன்ஹெல்தியா இருக்கு அந்த மாரி உணவுங்களதா சா கோதிரி அவங்க ரொம்ப விரும்பி சாப்பறாங்க ஏன்னா இப்ப அது ரொம்ப புடிச்ச போச்சு இப்ப பாருங்க நூடுல்ஸ்ல்லா வேண்டா தா சாப்பிடக்க கூடாது நூடுல்ஸு பிரரைட் ரைஸ் இதெல்லா வந்து சாப்புடக்கூடாது வேண்டான் சொல்லுவோ நம்ப இருந்தாலுமே நம்ம கொழந்தைங்க பாத்தீங்கன்னா அது எனக்கு வேணுமா அது செஞ்சு கூட அப்படிம்மாங்க இப்ப நெறையா பேர் பாத்தீங்கன்னா வீட்லயே வந்துட் ட்ரு வீட்லே வந்து கோதுமைமாவு பெசஞ்சு நூடுல்ஸ் மாரிலா பண்ணறாங்க அது பத்தி எவ்ளோ அளவுக் கு அதுலருந்து வருது வரா வரலைங்கறது நமக்கு சரியே தெரிய மாட்டேக்குதுல்ல சகோதரி
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி எல்லாரு அதிகமா எஃபோர்ட் எடிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பசங்க அந்த மாதிரி விரும்புறாங்கன் சொல்லி வீட்ல கோதும மாய் போட்டு நூடுல்ஸ் அதுல பண்ணி நம்ம எஃபர்ட் போட்டு பண்றோ இது அது கூட என்ன சொல்றது சில டைம்ல அ அவங்களுக்கு கேக்கற மாரி டேஸ்ட்டுக்கு மேட்ச்சாக மாட்டேங்குது
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு நம்ம வீட்ல செய்ற உணவு பாத்தீங்கன்னா கடையில செய்யிற உணவு பாத்தீங்கன்னா ரண்டுமே ஒர மாிதாருக்கு கலர்வைஸ் பாக்கபோது ஆனா அ அந்த அதுக்கான அதுக்கான ருசிங்கிறது தனி சகோதரி வீட்ல வந்து நம்ம எந்த ஒரு மசாலா எதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா கலக்க மாட்டோ நம்ம இருக் ருக்குறது என்ன ஹெல்தியான மொறையில பண்றோமோ அத மட்டும்தா நம்ம பண்ணி தருவோ அதே கடையில பாத்தீங்கன்னா அந்த ருசிக்காக தனியே ஏதோ ஒரு பே ஏதோ ஒரு பொடியோ ஏதோ ஒரு இதுவோ வந்து கிரீமோ ஏதோ ஒரு இத வந்து ஃப்ளேவர் அவங்க கலக்குறாங்க அதுனால தா வந்துட்டு அந்த சுவை வந்து கூடுதலா இருக்கு கொழந்தைங்கள கொழந்தைங்களக் கு வந்து ஒரு வாய் சாப்புடதும்மே அவுங்க மனசு வந்து கவர்ற மாரி அந்த சுவை வந்து இருக்குன்னு சொல்றாங்க
இப்ப கரெக்டா சொன்னீங்க நம்ப எவ்ளேதா அவுங்கள அந்த மாதிரி பழக்கோ பண்ணி வச்சா கூட ஆ இந்த டேஸ்ட் வந்து அவங்க நாட் நாக்கு ஒட்டிக்கிது அது வந்து ஆ அந்த மாதிரி வாங்கி சாப்டாதா அவங்களுக்கு டேஸ்ட்டா தெரியுது
கண்டிப்பா கண்ட அதே பாருங்க சகோதரி இப்ப நம்ம ஒரு சில எடத்துக்கு எல்லா கூட்டு போட்டோம்னா ரோட்டு கடைலே ஏதாச்சு இந்த காளானு அதுக்கப்ரோ பாத்தீங்னா காளான் சில்லி இது மாரி ஏதாச்சு காலிஃப்ளேவர் சில்லி சமோசா இந்த மாரி உணவுகள் எல்லா ரோட்டு கல்ல பாத்தேன்னா பசங்க பாத் கண்டிப்பா இத வாங்கி குடும்மான் சொல்லுவாங்க அத நம்ம பாத்தாலுமே வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட கேப்பாங்க எனக்கு ஏ வாங்கிகுடுக்கல அங்கே நா கேட்டாலு நம்ம நெனப்போ அதெல்லா வந்து சாப்ட கூடாது தம்பி அதெல்லா அன்ஹெல்தி ஓடம்புக்கு நல்லதில்லேன்னு சொன்னமுனாய் கேக்க மாட்டாங்க நா உனக்கு வீட்ல செஞ்சி தரேன்ஸ் சொல்லிடம்ன அந்த உணவு வந்து செஞ்சி குடுக்குற வரைக்கு அவங்க விடவே மாட்டாங்க கண்டிப்பா செஞ்சி குடுத் துககுள் செஞ்சி குடுத்துதா அவங்க அமைதியாவே இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்மல டார்ச்சர் பண்ணிருவாங்க
ஆமா கண்டிப்பா நம்ம வந்து அவங்க வந்து நம்ம வெளில பாட்டு பா பாத்துட்டு வந்து நம்ம எவ்ளோ ஹெல்தியா பண்ண முடியுமே அவ்ளோ ஹெல்தியா பண்ணுவோ நா வந்து வெளில வந்து பசங்க வந்து சூப் குடிக்கிறாங்க ஏ பசங்களுக்கு சூப் எல்லா ரொம்ப பிடிக்கு வெள்ல போனா அந்த சிக்கன் சூப் எக் சூப் ப்பு அந்த மாரி விரும்பி சாப்டுவாங்க அதுக்காக நா என்ன பண்ணுவே முருங்கக்கா ஆ அதோட தண்டு இருக்குல்ல அது போட்டு சூப் பண்ணுவ அ ம் கீ கீரைகள் அதிகமா இருக்குல்ல அதெல்லா நா போட்டு நா சூப் பண்ணுவ அது நம்ளுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கு நம்ம கொஞ்சமா போட்டு தக் காளி அதெல்லா போட்டு சூப் வச்சா ஈவினிங் டைம்ல அதுவு விரும்பி சாப்புடுறாங்க அவங்க என்ன சொல்றது இது எப்போவு சாப்புடுவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது தா எப்பாவது அவங்களுக்கு இஷ்டம் இருக்கிற டைம்ல வந்து குடிச்சிறாங்க நம்ம ரெண்டு தடவ செஞ்சா ஒரு தடவ குடிச்சிறாங்க மெத்த தடவ நம்மதா குடிக்கிற மாரி இருக்கு
கண்டிப்பா நீங்க அந்த உணவு சகோதரி இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நாள் குடிச்சிட்டாங்க நம்ம நினைப்போவு பரவால்ல நம்ம பைய குடிச் டா வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சி குடுக்லா இது வந்து நமக்கு சத்துன்னு நம்ம நனைப்போ திருப்பி குடுத்தோம்னா இப் ரெண்டு நாளுக்கு முன்னாடிதான குடுத்த திருப்பி திருப்பி யம்மா எனக்கு இதுவே குடுக்குற ஒரு தடவ குடிச்சிடா போதுமா விடமாட் டிங்க அப்டிங்கிற மாரி அவங்க நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்கற மாரி ஆயிபேச்சி இப்ப இருக்க கால காலகட்டோ
சொன்னீங்க நீங்க அதேதா சொல்றாங்க ஒரு தடவ சாப்டான் என்ன சொல்றாங்க ஒரு தோச நம்ம இன்னைக்கி ஊத்துனோ நாளைக்கு வந்து தோச மாரி ஊத்துனோனா கேக்றா இதே தோச குடுக்குறீங்க போரிங் தோச குடுக்குறீங்க நீங்க சொல்லி கேக்குறாங்க பசங்க எனக்கு புதுசா எதாவது சேம் சேமியா மக்ரோன்னி அந்த மாரி புதுசா செஞ்சி குடுங்க நீங்க என்ன இதே போரிங் தோச குடுக்குறீங்கன்னு சொல்லி கேக்றாங்க அதனால தா எப்பாது நா ரொம்ப அடம் பிடிச் ச என்ன பண்ணுவ இந்த தோச கல்லே நம்ம வித்த கொஞ்சோ காத்த காட்டிரணு மிக்கிமோஸ் தோச ஆமா இது டைனோசர் தோஸ் இது மான்ஸ்டர் தோசன்னு சொல்லி கொஞ்சோ அவங்கள மைண்ட் நம்ம சேஞ் பண்ண சாப்ட்றுராங்க
இங்க வந்து நோட்ல வரையறத வந்து தோச கல்ல வந்து சமைல் கட்ல வந்து வரஞ்சி அவங்க கிட்ட குடுக்குறீங்க உங்கள ஏமாத் ரிங்க சாப்ட வச்சறீங்க
ஆமா கண்டிப்பா நம்ம அவங்க தகுந்த மாதிரி நம்மளு கொஞ்ச அப்டேட் ஆகணும்ல அப்போதா அவங்கள சாப்டவே வைக்க முடியு ஆமா
தொடர்ந்து வந்துட்டு டெய்லியுமே நீங்க பாத்தீங்க சிஸ்டர் டெய்லியுமே நீங்க வந்து தோச இட்லி ரொட்டினா போட்டீங்னா அவங்க சாப்ட மாட் டாங்க என்ன எப்ப பாத்தாலு தோச இட் லி உங்க வீட்டுல நீங்க இது இதுதா வந்து சமைக்க கத்துட்டு வந்தீங்களாமா வித விதமா என்னென்னமோ இருக்கு அது இப்போ சோஷியல் மீடியா பாக்கறாங்களா சகோதரி அதுல விதவிதமா சமைக்கிறாங்களா அவங்க ரீல்ஸ் பாக்கும்போது வித விதமா வருதுன்ன அந்த மாரி அந்த மாரி ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்டியெல்லா அவங்க கேக்குற மாரி ஆயி போச்சு இப்ப இருக்குற சுச்சுவேஷன்லா
அது அதெல்லா வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றது இன்னு அதிகமா நாலேஜ் வந்துருது ரொம்ப கேள்விகள்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்க இந்த மாதிரி பண்ணி குடுங்க அவங்க என்ன சொல்றது வீட்டுல இருந்தா அவங்களுக்கு பேர் தெரியாது இந்த சோசியல் மீடியால அவங்களுக்கு புது புது பேரா கத்துக்குறாங்க இந்த பண்ணுங்க அது பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்பளுக்கே ஆர்டர் போடுறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சகோதரி இப்ப வந்து அந்த காலத்துல என்ன பண்ணாங்க நம் வீட்டுல என்ன செய்றமோ அது மட்டும் தா கொழந்தைங்களுக்கு தெரியு சில பேர் வந்து ஸ்கூல் போனதுக்கு அப் ப்ப எங்க வீட்ல நேத்து நா அத சாப்டேன்டா இத சாப்டேன் லன்ச் டைம்ல பிரேக் டைம்ல பேசும்போது அத வச்சு அம்மா என் ஃப்ரெண்டு வீட்டுல அது பண்ணாங்கம்மா நீங்க பண்றீங்களனு சொல்லுவா அதனால தா தெரியுமே தவிர அதிகப்படியான உணவுகளோட உணவ பத்திலா அவனுக்கு தெரிஞ்சுக்கிற மாரி அவனுக்கு வந்து எதுமே கெடையாது இப்ப எப்ப போன் வந்துச்சோ அதுலயே மொபைலு ஏ டு இஜட் எல்லாமே பாத்துக்கறாங்களா அத வச்சு நம்ம கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க அதுதா இப்போ பெரிய ஒரு டிராபேக்காகவே அவங்களுக்கு இருக்கு